ஹலோ வணக்கங்க மேம் ஸ்கூல் அட்மிஷன்ஸ் கத பாத்துட்டு இருக்கீங்கனு சொல்லிட்டு உங்க நம்பர் குடுத்துருந்தாங்க
அப்டிங்களா ஆமா கேட்டுட்டிருந்தே என்னோட நண்ப ஆமா நண்பர் ஒருத்தர்ட்ட சொல்லிருந்தே
ஆ ஆமாங் மேம் அவுங்கதா மேம் உங்க நம்பர் குடுத்துருந்தாங்க
அப்டீங்களா நாங்க இப்ப புதுசா வந்துருக்கோமா
ஓகே மேம்
ஆனால இப்ப நீங்க உங்க ஸ்கூல் பத்தி சொல்லுங்க
ம் சேரிங்க மேம் நா சொல்றே என்ன கிரேடுக்காக மேம் பாக்குறீங்க
இப்போ வந்து ஒருத்தோவுங்க வந்து ஆறாவது
ம் ம்
இன்னோருத்தவுங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாவது போறாங்க
செரிங்க மேம் என்ன சிலபஸ் மேம் பாக்குறீங்க ஸ்டேட் போர்டு பாக்கப் போறீங்களா சி பி எஸ் இ இருக்கு ஐ சி ஐ சி சிலபஸ் இருக்கு
இல்ல ஸ்டேட் போர்டே ஓகே அவுங்க சின்ன வயசுல இருந்து ஸ்டேட் போர்டு தா படிச்சுட்டு வராங்க
அப்பிடிங்களா மேம்
அதனாலே இப்போ ஸ்டேட் போர்டே ஓகேம்மா
ஆ எல்லாமே உங்ளுக்கு நானு தெளிவா சொல்றேங்க மேம் ஹாஸ்டலோட பாக்குறீங்களா இல்ல ஹாஸ்டல் இல்லாம பாக்குறீங்களா மேம்
இல்ல இப்போ நாங்க இங்கேயே வந்து அவுங்க அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இன்றதுனாலதா இந்த ஊருக்கு வந்துருக்
சேரிங்க மேம்
அதனால இப்போ வந்துட்டு இப்போ உங்ளுது வந்து எவ்ளோ தூரோ வருங்க இப்ப இங்க இங்க இந்த எடத்துல இருந்து அங்க எவ்ளோ தூர வருங்க
அ மேம் இது பாத்தீங்கனா உங்ளுக்கு வந்து அர மண்நேரோ ட்ராவல் பண்ணி வர மாரி இருக்குங்க மேம்
சரி அப்பனா வந்து நீங்க ரெண்டு டீட்டெயலுமே சொல்லுங்க
ஆ செரிங்க மேம்
ஏனா இப்ப அவுங்க அப்பாக்கு வேல டைம் எப்டி இருக்குனு பாக்கணு ஒண்ணு
ம்
அப்டி முடியுதானு பாப்போ இல்ல வேன் பத்தியு சொல்லுங்க ஹாஸ்டல் பத்தியு சொல்லுங்க நார்மல் எவ்ளோ வருதுன்னு இந்த மூணையுமே சொல்லுங்க
ஆ செரிங்க மேம்
அது எப்டீன்னா இப்ப நாம அங்கேயே வர மாரியு ஒரு பிளான் வெச்சிருக்கோ ஏனா அவங்க ஆமா அவங்க அப்பா என்ன சொன்னாங்கனா நா வேணா போய்க்கிறே எனக்காக அப்றோ பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க அப்டின்னு சொல்லிருக்காங்க
ஓகேங்க
அதுக்கியு இப்ப டைம் வந்து அவுங்குளுக்கு சரியா சொல்லலே
ஓகே ஓகே மேம்
அதனால இப்ப இந்த மேலதிகாரி அவருக்கு எப்டி இருப்பாங்கன்னு பாக்கணோ அதப் பொறுத்துதா அதனால நீங்க அந்த மூணயு சொல்லுங்க நா வீட்ல ஒரு வாட்டி கேட்டுட்டு உங்குளுக்கு நா என்னன்னு சொல்லி சொல்றே
ஆ செரிங்க மேம் இப்ப பாத்தீங்கன்னா உங்குளுக் க்கு பஸ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸோ ரெண்டு பேருக்கோ வந்து ஒரே மாரிதா மேம் இருக்கோ இப்ப ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கனா ஏ ஸ் இல்லாம பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வந்துருங்க மேம் ஒரு ஆளுக்கே
ஓகே
ஏசியோட பாத்தீங்கனா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரோ வருங்க மேம் உங்களுக்கு
ஓகே
பஸ்ஸுக்கு அமௌண்ட் பாத்தீங்கனா
ம்
உங்ளுக்கு வந்து ஒரு ஆளுக்கே வந்து பதினஞ்சாயிரம் வரும்ங்க மேம்
ஓ சரி சரி சரி
நம்ம வந்து இப்ப கன்செஷன்ல்லாமே பண்றோ
ம் ம்
அதனால நம்ம கன்செஷன்ல்லா பாத்து பண்ணிக்கலா மேம் நீங்க ஒரு வாட்டி ஸ்ட்ரயிட்டா வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியு நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கனா நம்ப அது எல்லாம் வந்து பாத்து பண்ணிக்கலாம் மேம்
அப்டிங்களா இப்ப இன்னு வந்து இப்பதா புதுசா ஒன்னு அங்கருந்து இங்க வந்ததுனால இன்னு எதுவு லீவு குடுக்கலபா அதுக்குதா இப்ப வந்து நானு ஆமா அதுக்குதா ஓ நண்பர்ட்ட சொல்லிருந்தது அவுங்க இந்த ஊரு தா உங்களுக்கு சொன்னாங்க இல்லயா அவுங்க அதே ஊரு ஆத அதனால தா வந்து சரி அவங்க கிட்ட அவங்க மூலியமா கேட்டுக்கலா ஏனா எங்களால எப்ப வர முடியுனு சொல்ல முடியாது
சரிங்க மேம் அப்ப நா உங்களுக்கு ஃபோன்லே எல்லா டீட்டெய்ல்ஸுமே சொல்றே மேம் நீங்க ஃபோன்லயே கூட அப்பிலிகேஷன் லா வந்து நீங்க ஃபோன்லெ கூட நீங்க வந்து பில் பண்ணி குடுக்கலா மேம்
ம் உம்
இப்ப ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்க ஆறாவதுக்கு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு அம்பத்தி மூணாயிரோ வருதுங்க மேம்
ஆ அ
இது வந்து நாலாவதுக்கு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டாயிரம் வருங்க மேம்
ஓஹ்
இது இல்லாம உங்களுக்கு வந்து புக் பீஸும் சார்ஜ் ஆகுங்க மேம்
இப்ப பசங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி எதாவது இருக்குதா இல்ல ஸ்காலர்ஷிப் எதாவது வச்சிருக்கீங் ங்களா
ஆ இருக் மேம் இப்ப பாத்தீங்னா நம்ம கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லா எக்ஸாம்லா போகுதுங்க மேம் இப்ப பாத்தீ ஏனா வர வெள்ளிக்கிழம அன்னிக்கி எக்ஸாம் போகுது நீங்க வேணா அந்த எக்ஸாம் வேணா வந்து பசங்கள வந்து எழுத வைங்க மேம் அதுல வந்து அவங்க எவ்ளோ வந்து மார்க் எடுக்கிறாங்களோ அத பொறுத் அவங்களுக்கு வந்து கன்செஷன் எல்லாமே வருங்க மேம்
சரிங்க இப்ப மார்க் வந்து நல்லா எடுப்பாங்க இப்போ ஒரு வேல வந்து கம்மியா எடுத்துட்டாங்கனா இப்ப என்ன பண்ணீங்க இப்ப எக்ஸாம் மாட் ரன் பண்ணதுக்காக ஏதாவது குடுப்பீங்ளா
ஆஹ் எஸ் மேம் கண்டிப்பா மேம் அதெல்லா பாத்து நம்ம பண்ணிக்கலா மேம் நீங்க வந்து இப்ப ரெண்டு பேரயுமே சேக்க போறீங்களா மேம் ஒரே ஸ்கூல்லே
ஆமா ரெண்டு பேரு ஒரே ஸ்கூல் தாம்பா கரெக்ட்டா இருக்கு தனித்தனியா சேர்க்குற மாதிரி இல்ல
ஓகே ஓகே மேம்
இப்போ உங்களோட இதில வந்து என்னென்ன மொழிலா கத்து தறீங்கம்மா தனியா இப்ப இந்தி இங்கிலீஷுன்னு சொல்லுவாங்க இல்லையா
ஆமாங்க மம் நம்ம கிட்ட அது வந்து எல் டூனு சொல்லுவாங்க
ஆ
அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்குளுக்கு தமிழ் வந்துரோ
ஆ
ஹிந்தி வந்துரு
ம்
பிரெஞ்ச் வரும்வுங்க மம் இது மூணுத்துல உங்குளுக்கு என்ன வேணுமோ நீங்க அத வந்து எடுத்துக்கலா மேம்
வேற எந்த மொழியு கத்து தர மாட்டீங்ளா
அது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து ஈவினிங் கிளாஸஸ்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸ் மாரி போகுதுங்க மம் அது எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வேணோனா நீங்க அதுக்கு பே பண்ற மாரி இருக்கோங்க மேம்
ஓ அது எவ்வளோ வருங்க
மம் அது வந்து பாத்தீங்கன்னா இப் இப்ப சிக்ஸ்த்து ஸ்டண்டடுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல்லா வந்து மாசோ மாசோ கட்டுற மாரி இருக்குங்க மம் பீஸ் உங்களுக்கு
செரிங்க
அது மாசோ ஃபீஸ் கட்டுறது பாத்தீங்கன்னா உங்குளுக்கு வந்து எட்நூறுபா வருங்க மேம்
அவ்வளோதானா பரவால்ல அது ஒன்னு ப்ரச்சன இல்ல பசங்களுக்காக பண்றதுனால ஒன்னு ப்ரச்சன இல்ல அதுல என்ன மொழி கத்து தரீங்க ஹலோ
மேம் அது வந்து நீங்க வந்து இப்ப தமிழ் இந்த ஃபிரெஞ்சு ஹிந்தி சொல்லியிருக்கல்ல மேம் இதுலந்து என்ன லங்குவேஜ் செலெக்ட் பண்றீங்களோ அத பொறுத்து உங்களுக்கு வருங்க மம்
இல்ல இப்ப இது வந்து இவங்க முன்னாடி படிச்ச ஸ்கூல்லயுமே இருந்துச்சுங்க அது பிரச்சன கெடையாது இப்ப அத தவிர்த் த்து வேற என்ன கத்து குடுப்பாங்க அப்படிங்கறதா கேக்குறே நானு என்ன மொழி இருக்கு உங்க கிட்டக்க அந்த எட்நூரூவாய்க்கு சொன்னீங்கல்ல மாசோ
ஆமாங்க மேம்
ம் அதுல வேற ஏதாது இருக்குங்ளா
மம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அக்டிவிட்டிஸ் வரும் மம் மியூசிக் டன்ஸ் யோகா
ம்
இந்த மாரியுமே வருவுங்க மம் உங்களுக்கு ப்ளஸ் வந்து வாவ் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு அகடமி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே நறைய வருங்க மம்
ஓ இப்ப இந்த போர்டுகீஸு இந்த ஸ்பனிஷ்லா உங்க ஸ்கூல்ல இருக்குன் சொன்னாங்க
ஆ எஸ் மம் இருக்குங்க மம் அது வந்து நாங்க ஒரு குறிப்பிட் ட ஏஜ்வுக்குதா மேம் வெச்சிருக்கோ அதுனால நீங்க வந்து இந்துல என்ன லங்குவேஜ் செலெக்ட் பண்றீங்களோ அத பொறுத்து உங்குளுக்கு வந்து டிஃப்ரெண்டா வருங்க மேம்
அதுக்கு ஏதாது டெஸ்ட்டு வச்சிருக்கீங்ளா
கண்டிப்பா வந்து உள்ள வந்தா உங்குளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட்
இல்ல இந்த மொழி
கு லெவல்ல இருக்காங்கன் சொல்லிட்டு
இல்லல்ல இந்த மொழி மொழி சொல்றீங்கல்ல இப்ப நா கேட்டனே அதுக்கு எதாவது டெஸ்ட் இருக்குமா இல்ல காசு குடுத்தாலே இப்ப எல்லாருக்குமே அந்த மாரி குடுக்குறீங்ளான்னு கேக்குற
இல்ல இல்லைங்க மேம் அதுக்குமே வந்து ஒரு டெஸ்ட் மாரி வச்ருக்காங்க அதுல வந்து அவங்க எப்டி இருக்காங்க அவங்க எப்டி வந்து பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பாத்துட்டு தா மேம் வந்து இது இவங்க எடுத்தா இது பெட்டரா இருக் குன்னு சொல்லிட்டு அவுங்க சொல்லுவாங்க மேம்
ஓ அப்ப என்ன சொன்னாங்கன்னா பசங்களுக்கு நீங்க வந்து சாப்பாடு கட்டி தரலன்னா கூட பரவால்ல வேண்ணா நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க அங்யே சமைச்சு கொடுக்குறவங்கல்லா இருக்காங்க
ஆமாங்க மேம் இங்க கேன்டீன்லயுமே சாப்பாடு இருக்கு
அதெல்லா எப்டி இருக்குங்க
கேண்டடீன் சாப்பாடுலா பொறுத்த வரைக்கு எல்லாமே நல்லா இருக்குங் மேம் ஏன்னா நாங்களே அங்கதா சாப் டுட்ருக்கோ அதனால சாப்பாடு விஷயத்த பொறுத்தலா வந்து எதுமே என்னைய வந்து இது நல்லாவே இருக்கு மேம் எல்லாமே இங்க நாங்களே இங்க அங்க அங்கதா சாப்புட்றோ
இப்ப கொழந்தைங்க வந்து சாப்பட்றது
இல்ல மேம் இங்க நெறையா கெழந்தைங்க வந்து கேன்டீன்லதா சாப்பட்றாங்களா அதுனால வந்து எல்லாருக்குமே வந்து பாத்துதா பண்றாங்க மேம் ஃபுட்டு் விஷயல்லா எல்லாமே வந்து க்ளீனா எல்லாமே இருக்குங்க மேம் அதுலல்லா நீங்க வந்து கவலைப்பட வேணா
சரி சரிங்கப் பா இந்த கராத்தே இந்த யோகா அதெல்லாம் இருக்குங்ளா
எஸ் மேம் கராத்தே இருக்கு யோகா இருக்கு மால்கம் இருக்கு சிலம்பம் ம் இருக்கு இதெலா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஈவ்னிங்ல வந்து டெய் வீக் லி ஒரு நாள் வருங்க மேம் வாரத்துல ஒரு நாள் நீங்க வந்து அத் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலா உங்கள்க்கு எந்த டைம்ல ஃபிரீ டைம் இருக்கோ ஏன்னா மீதி டைம்ல வந்து ஸ்பெஷல் க்ளாஸ் வச்சிருப்பாங்க பசங்ளுக்கு அதனால வாரத் துல ஒரு நாள் வந்து நீங்க இந்த க்ளாஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்க இந்த க்ளாஸ்கு வந்து அனுப்பலா மேம்
சேரிங்க அப்ப அந்த பஸ்சுக்கு மட்டு எவ்ளோ ஆவுதுன்னு சொல்லுங்க அதுக்கப்றோ கூட நா அவுங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நா உங்களுக்கு என்னன்னு சொல்ற பஸ்சுக்கு மட்டு கொஞ்சோ சொல்றீங்களா
ஆ எஸ் மேம் நீங்க பஸ்சு ரூட் மட்டு நீங்க கரெக்டா வந்து எங்க பஸ்
பஸ்ஸு ரூட்டு இப்ப நீங்க உங்க ஸ்கூல் இருக்கு இல்லைங்ளா
ஆமா மேம்
அதுலருந்து பாத்தீங்கனா ஒரு பத்து கிலோமீட்ருலருந்து பதினொன்னு அதா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அந்த மாரி எனக்கு சரியா சொல்ல தெரில நா இந்த நண்பர் சொன்னார்னு அவரு சொன்னாரு பத்துலருந்து பதினோரு கிலோமீட்ரு இருக்கு அப்டின்னாரு
அப்டின்னா உங்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிர கிட்ட வருங்க மேம் ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்டிட்லா மேம் அது ஆ ஒருத்தவங்ளுக்கு எட்டாயிரோ
சரிங்கம்மா சரி ஓகே இப்ப இதுதா என்னோட வாட்சப் நம்பரு சோ இதுல நீங்க டீடெய்ல்ஸ் அமுச்சு வுடுங்க
ஆ கண்டிப்பா மேம் நா அமுச்சு விட் டறே மேம் எல்லா
நா வந்து அவுங்க அப்பா வந்த ஒடனே அப்ப நம்ம அங் வரோமா இல்ல இங்கயே இருந்து பசங்க வந்து பஸ்லயா இல்ல ஹாஸ்டல் ஹாஸ்டல் போட மாட்டோ
ஓகே ஓகே மேம்
முக்காவாசி போட மாட்டோ அப்டி இல்லனா பஸ்ஸு இல்லனா நம்ம அங்க வர மாரி தா இருப்போ
சேரிங்க மேம் கண்டிப்பா நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு வரலா மேம்
சேரி நீங்க அதுதா இப்போ நா இன்னிக்கி நைட் போல கேட்டுற நீங்க இப்ப டீடெஸ் அமிச்சி உட்றுங்க நாளைக்கு காலம்பர ஒரு பத்து மணி போல எனக்கு போன் பண்ணுங்க நா கண்டிப்பா ஒங்க ஸ்கூல்ல தா போடுறோ அது பிரச்சன கடயாது ஏனா என் நண்பரோட குழந்தையுமே அங்க தா படிக்கிறாங்க அதனால இப்போ நா இல்லனா கூட அவங்க பாப்பாங்க
ஓ செரி செரி ஓகேங்க மேம் நாளைக்கு நா பத்து மணி போல உங்களுக்கு கரெக்டா நா கால் பண்ணிறே மேம்
திருப்பி கால் பண்ணுங்கம்மா செரிங்கம்மா செரிங்கம்மா நன்றி ஆ நன்றிமா
ம்